ஹலோ
ஹலோ ஆ கேட்குதுங்களா
ஆ கேக்குது என்ன பண்றீங்கள்
எனக்கா வேலல்லா முடிஞ்சிச்சு
ம்
இப்ப ஃப்ரீதா ஏ பையனும் தூங்கிட்டா அதனால இது ஃப்ரீ டைம் தா
ஓகே ஓகே ஓகே எப்படி போச்சு இன்னைய பாதி நாள்
உம் போச்சு கால்லே கெளம்பி எம் பைய ஒன்னு அழுவலா இல்ல
ம்
எப்பயு சாப்பிட கஷ்டப்படுவா
ம்
இன்னைக்கு அவெ சமத்தா சாப்டுட்டு போய்ட்டா
அப்டி என்ன ரெசிபி செஞ்சு குடுத்தீங்க
இடியாப்ப தேங்கா பால்
ஆ சூப்பர்
அதுனால சத்தமே இல்லாம சாப்ட்டு போயிட்டாரு அது கொஞ்ச இனிப்பா இருக்குல்ல
ம் உங்களுக்கு எப்டி டைம் மேனேஜ் ஆகுது காலையில அதையு செஞ்சுட்டு மதிய லன்சு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறீங்க
போது எட்டு மணிக்கு தானே வேன் வருது நா அஞ்சு ஐம்பது ஆறு மணிக்கு எந்திரிப்பே
ஓ சிங்குளா இருக்குறதுனால சீக்கிர கெளப்பி வுட்றீங்களா
ஆமா
உங்க இன்னோரு குட்டிஸு கெளம்புனாங்கன்னா கொஞ்ச கஷ்டோ உங்களுக்கு
ஆமா ஆமா அதோட அந்த பையன எங்க மாமனார் மாமியார் எல்லா பாத்துப்பாங்க
ஓ ஓ ஓ
அப்டி இல்லன்னா எங்க மாமியார் ஒரு சில நா ஆமா எங்க மாமியார் ஒரு சில நாள் சாப்பாடு செஞ்சிருவாங்க நா எந்திரிக்கிறதுக்குள்ளயே செஞ்சிருவாங்க
ஆ நைஸ் செம்ம
அதனால கொஞ்ச எனக்கு கஷ்ட தெரியல
லக்கு தா போங்க உங்களுக்கு ம் ஓகே ஓகே ஓகே
அதா பெரியவங்க இருக்க வரைக்கு கொஞ்ச சப்போர்ட் தானே
ஓ அதா அதேத அதேதா
இருக்குற வரைக்கு அனுபவிச்சிக்க வேண்டியதா
என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க
ஆமா நேத்துலா நா ஏன்ச்சு வரதுக்கு முன்னாடியே சாதொ சாம்பாரு பீர்க்கங்கா சாம்பாரு வச்சே அதோட கேரட் பொரியல் வச்சிருக்கே சாப்புடுவானா என்னன் தெரியல
ம் ம் இப்பல்லா ஷெடியூலே போட்டு குடுத்துறாங்க போலருக்கு ஸ்கூல்லல்லா இதுதா நீங்க ஸ்நாக்ஸ் குடுக்குணு இதுதா ஃபுட்டு குடுக்குணு
ஆமா அதெல்லா செஞ்சு குடுக்குறோ சாப்புறாங்களா இல்லயான் பாக்க மாட்றாங்களே அப்டியே வருது வீட்டுக்கு
நம்ம கடம செஞ்சு குடுக்குறதோட முடிஞ்சிருச்சு
ஆமா
ம் ம்
அவுங்க அதெல்லா சொல்றாங்களே தவிர பாக்குறதில்ல நேத்துலா பீட்ரூட்லா அப்டியே எடுத்துட்டு வன்ட்டா திரும்ப
ம் ம் ம் நீங்க போய் சொல்லுங்க இது மாரி சாப்பிட வைங்க அப்டின்னு
அதா இன்னைக்கு மெரட்டி அனுப்பிருக்க சாப்புலன்னா அப்டியே டிஃபன் பாக்ஸ ஃபோட்டோ எடுத்து உங்க டீச்சர் அனுப்பிருவேன் சொல்லிருக்கே
சரி ஓகே ஓகே ஓகே அது என்னதா இருந்தாலு நம்ம நேரா போயி கொஞ்சோ பாத்து அவுங்க பேசுனா தா கொஞ்ச கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க
ஆமா
அதுனால நீங்க ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் அப்டியே போய் கொஞ்சோ ஸ்கூல்ல ஒரு விசிட் போயிட்டு வாங்க
ஆமா மொதல்லா கொடிவேரி வித்துட்டு இருந்தோ அப்பெல்லா அவுங்க மேம் டெய்லியு பாக்கற மாரி இருந்துச்சு
ம் இப்ப
வேன்ல போட்டுட்டோ அதனால
ஆ ம் எப்டி பிரைவேட் வேனா இதா
ஆ பிரைவேட் பஸ் ஸ்கூல் வேன் இல்ல
ஆ ஓகே ஓகே
அதுலதா போயிட்டு வராங்க அதனால ஸ்கூல் பக்கமே போக முடில்ல
ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே சரி சரி நா இப்போ புதுசா டிரைவிங் கிளாஸ் சேந்துருக்கே
அப்டியா
ம்
எத்தனாளா போறீங்க
இப்ப நேத்தியோட ஒரு த்ரீ டேஸ் இன்னைக்கு போனா பஃபோர் டேஸ் ம் ஆ நல்லா இல்ல இல்ல ஃபோர் வீலருக்கு சேத்து டூ வீலர் ஆல்ரெடி கொஞ்சோ ஓட்டுவ
ம்
அ லைசன்ஸ் அப்ளே பண்ண போன அப்புற எ ஹஸ்பண்ட் என்ன சொல்ட்டாங்க அதுக்கப்புறம் மறுவடி ஃபோர் வீலருக்கு நீ அப்ளே பண்ணனு அனால ரெண்டுதுக்கு சேத் து அதையு அப்டியே கத்துக்கிட்டு அதுக்கு அப்ளே பண்ணிடுங்க அப்டின் சொல்லி சொன்னாங்க
அப்படியா அ காரு வச்சிருக்கீங்ளா
காரு வந்து நாங்க இன்மே தா வாங்குனு
ஆ
இருந்தாலு கத்துக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துக்லா அப்டின்ற ஒரு இது
அதோட சேத்து வாங்கிக்கோங்க ஏன்னா கத்துக்கிட்டு ஓட்டாம இருந்தீங்கன்னா டச் விட்டுடு
ம் ம் ம் இல்ல ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ்ல ஏதாவ்து வாங்கிட்டு நாங்க இப்போ கொஞ்சோ வீடு கட்ற ஐடியால இருக்கோ
ஓ ஆ
ஆ அந்த வீட்ட ஃபஸ்ட்டு கட்டி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப் பறமா அது வரைக்கு இந்த செகண்ட்ஸ்ல இருக்கறத ஓட்டிட்டு அப்புற நமக்கு புடிச்ச மாரி என்ன வருதோ அத வாங்கிக்லா
ஆமாமா ஃபஸ்ட்டு இப்ப நம்ப கத்துக்க ஒண்ணு பழசா இருக்கறதே நல்லது தா
டி அதா அதா
புதுசா வச்சு கத்துக்க முடியாதுல
ம் ஆமாமா
நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்கோ புதுசு வாங்க்கிறா
வாங்களா இது நம்ம கொஞ்சோ ஃபர்ஸ்ட்டு கத்துப்போ அதுக்கப்புறமா புதுசு பாத்துக்கலா
ஆ செர் செர் நல்லா சொல்லி தராங்ளா லேடிஸா ஜென்ஸா
ம் லேடிஸ்க்கு லேடீஸே சொல்லித்தராங்க ஜென்ஸுக்கு ஜென்ஸ் சொல்லி தராங்க என்னால்ல பா க்கவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல்லா நமக்கு பிகினிங்லேந்து அப்டியே கொஞ்சோ சொல்லி தராங்க அதாவ் ஃபஸ்ட்டு நம்ம இப்பதா கார்ல உட்காறோ அப்டின்னா இதுது இப்டிதா இது பேரு இப்டி எல்லாமே பேஸிக் க்ல இருந்தே நல்லா சொல்லி தராங்க
பரவால்லியே
எடுத்த உடனே உக்காருங்க ஓட்டுங்க அப்டி இல்லாம நீங்ளு கிளாஸ் போலாமே அங்க
அதா ஓட்டணுன் ஆச சின்ன பைய இருக்கறதால போ முடில என்னா
ஆ ஆ ஆ அவ்ங்க இன்னோரு ஒரு வர்ஷோ வளந்துட்டாங்கன்னா ஸ்கூல்க் அம்ஸ்ட்டு நீங்க உங்ளுக் என்னென்னல்லா கத்துக்குணுமோ எல்லாத்தியு கத்துக்கோங்க
அதா அதா இப்ப கொஞ்ச நேரோ காணோனால அழுவ ஆரம்பிச்சர்றா அதுனாலதா விட்டுட்டு போக முடில ரொம்ப ஆச எனக்கு காரு ஓட்டணுன்லா
கத்துக்லா கத்துக்லா இப்ப தம்பி இன்னு ஒரு வர்ஷத்துல வளந்துருவாங்க அதுக்கப்பறோ எடுத் தீங்கனா கூட சீக்கிரமா கத்துக்லா
ம் டூ வீலர் ஓட்டுவ நல்லா ஆ கார் இருக்குங்க எ ஹஸ்
அப்பறோ என்ன உங்ளுக்கு ஹஸ்பண்ட் தா ஓட்றாங்கல்ல அவுங்ளே சொல்லி் குட்த்துருவாங்க உங்ளுக்கு
என்ன இருந்தாலு நீங்க இப்ப சொல்ற மாரி பேசிக்லந் சொல்லி தருவாங்ளா ட்ரைனர்லா
ம் ம்
நம்ப காஸ் குடுத்து போனாதா ரெகுலரா போவோ
ஆமா இதுன்னா நமக்கு டச் விடு ஆ ஆமா ஆமா ம் ம் ம்
அதுனாலதா யோஸ்ச்சிட்ருக்கே வீட்டுக்காரனு நம்மள திட்டவு மாட்டாங்க இது இப்பிடி தானு மெரட்டியு சொல்ல மாட்டாங்க
ஆ இவுங்க நம்ம தப்பு பண்ணோனா உடனே ஸ்ட்ரிட்டா இது பண்றாங்க எத்தன் நாள் சொல்லி தரே உங்ளுக்கு இது கூட மறந்துருதா உங்ளுக்கு அப்டின் சொல்லி கொஞ்சோ ரஃப்ஃபா இது பண்றாங் ம் நம்ம நெக்ஸ் சிது ஆ சேரி ஆமா
தோணு அதே நம்ம ஹஸ்பண்ட் சொன்னாங்கனா ஆ எப்பயு வீட்ல பாக்கற தான அப்டின் சொன்னா அதனால தா செரி ட்ரைவிங் க்ளாஸே போய் காத்துக்கலா அப்டின்ட்டு
ம் ஓகே ஓகே உங்கள்ட்ட கார் இருக்கறதுனால நீங்க ட்ரைவிங் க்ளாஸ் போனீங்கனா சீக்கிரமாவு பிக்கப் ஆயிர்லா உங்ளுக்கு
ஆமா
அங்கர்ந்து வந்து இதுல கொஞ்சோ நீங்க டச்சப் பாத்தீங்கன்னா கூட உங்ளுக்கு பிக்கப் ஆயிடு டக்குன் நல்லா
ஆமா அது இல்லாம புது கார இருக்கறதால எனக்கு எடுக்க பயமாருக்கு ட்ரைவிங் ஸ்கூல்னா ஆ அவுங்க வெச்சிர்ப்பாங்க காரு
ம்
நம்ம எடுத்துட்டு எதா இடிச்சிருவமோ அப்டின்ற பயமே ரொம்ப அதிகமா கார தொடவே பயமாருக்கு
ம் ம் ம் இல்லல்ல நீங்க நல்லா ப்ராக்டீஸ் பண்ட்டீங்கன்னா அந்த பயோ உங்ளுக்கே விட்ரு எனக்கே இப்ப ஒரு த்ரீ டேஸ் போனப்றோ கொஞ்சோ கான்ஃபிடென்ட்ருக்கு ஓகே நம்ப இது பண்ணீர்லா ஓட்டீர்லா அப்டிங்கிற மாரி ஒரு கான்ஃபிடென்ட்ருக்கு
ஆ அதனாலதா சொல்றே அவுங்க சொல்லி குடுக்கற எடத்துக்கு போனாதா நமக்கு அந்த பயோ இல்லாம வரலா ரோட்ல ஓட்டும்போது பயோ இருக்
ம்
அதுக்காக தா வெய்ட் பண்ணிட்ருக்கே பைய வளர்ணு
வளந்துருவாங்க வளந்துருவாங்க அதெல்லா நம்ம கண்ண இப்டி சிமிட்றத்துக்குள்ள வளந்துருவாங்க பசங்கல்லா
ஆமா
ம் ஓகே ஓகே ஓகே
என்ன ஸ்நாக்ஸ் எதாது சாப்ட்டீங்களா
ஸ்நாக்ஸ நா கொஞ்சோ டயட்ல இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் எல்லா அவாய்ட் பண்ண ஆரமிஸ்ட்ட
அப்டியா என்ன சாப்பிடுவீங்க அளவாதா சாப்புடுவிங்ளா
ஆமா லிமிட்தா அதுவே இப்பல்லா கொஞ்சோ அதுனால சரியா சாப்டலா முடியறதில்ல தண்ணியே ஃபுல்லா லிக்யூட் ஐட்டமா போ சாப்ட்றமாய்டுது
ஆ ஆ அ அ
போ அப்டே ஓடிகிட்ருக்கு எப்ப இந்த வெயில் முடியூன் தெரில
அ டீ காஃபிலா குடிப்பீங்ளா
அதெல்லா குடுப்போ டயட்ல அது கணக்குல வராது
இல்ல லிக்விடு சொன்னீங்ளே டெய்லிக்கு அதையே குடிச்சுட்டு ஓட்டிடுவீங்ளோ அப்டின்தா
இல்ல இல்ல இல்ல டீ காஃபிலா குடிப்போ
பரவால்ல
ஆ என்ன ஃபுட்டோடய அமா அமோண்ட்ட கொறச்சிர்வே கொஞ்சமா சாப்ட்டுட்டு அந்த மாரி இது பண்ணிப்போ
ம் நாலா குடிப்பங்க நீங்க எத்தன வேல குடிப்பீங்க
நான் காலேல ஈவ்னிங் அவ்ளோதா
ம் நாங்க நடுல பதுனோருமணி பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவ டீ குடிச்சிருவ நாங்க வேல செஞ்சதுல இருந்து குடிச்சு குடிச்சு அப்புறோ அதுவே பழக்கமாய்டு
ஆ ஆமா அந்த நேரம் ஆமா அ ப்ப அந்த நேரோ குடிக்கல்னா அதுவே எதோ தலவலி வர்ற மானி ஒரு
ஆமா வருதோ வர்லையோ நமக்கு அந்த எப்புடி சொல்றது அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு ஆமா அது குடிச்சாகணு அப்டின்ற மாதிரி தோன ஆரமிச்சுடுது
ஆ ஆமாம்மாம்மா
அதுனால மூணு வேல எங்ளுக்கு காலேல மதியோ நைட்டு
ம் ம்
அப்டி ஆய்டுச்சு
ஓ எனக்கெல்லா அப்புடி இல்ல நா அப்டே காலேல ஈவினிங்க பசங்களு அதே மாரிதா ஆனா அது நா இப்ப ஒரு ஆளுக்காக தனியா போணுமா போடணுமா அப்டிங்கிறத யோஸ் சிட்டு ஆமா இப்போ உப்போ உங்க வீட்ல எல்லாரு இருந்தாங்கனா நீங்க சேத்து போடுவீங்க இப்ப நாம் ஆ அதுனால உங்ளுக்கு ம்
மாமனார் மாமியார் எல்லாருக்கும் போடுவ என் பையன் இருந்தா அவனு வந்துருவா
ஆ அது நீங்க எல்லாருக்கு சேத்து போட்றதுனால உங்ளுக்கு போட்டாகணு அப்டின்ற இது வந்து ரு எங் வீட்ல எங்க பசங்கள்லா மதியத்துலா காஃபி இதெல்லா குடிக்கவே மாட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் காலேல ஆபீஸ் போனாங்கனா நா சாயங்காலோ நைட்டுதா வருவாங்க
ஆ அ
சோ நம்ம ஒரு ஆளுக்காக என்ன அப்டின்ற மாரி நா விட்டுர்றது
ஆமா இது பழகிடுச்சுன் வச்சுக்குங்க ஒரு ஆள்ன்னு கூட பாக்க மாட்டீங்க போட்டு எடுத்துட்டு போய் குடிக்கணு பழகிடும் டெய்லி குடிச்சு பழகிட்டா சேர் போட்டுபோ அப்டின் தோணு போட்டு குடிச்சிர்வீங்க பழக் க இல்லாம இருக்கற்து நல்லதுதா
உம் அந்த ரெண்டு டைம் அதுக்கப்புறோ எனக்கு ஒன்னு அது தோன்றது இல்ல உம் ஓகே கே கே
நா யாருமே இல்லனாலு குடிப்பேங்க பால் இருந்துச்சுன்னா கொஞ்சமா வச்சு குடிச்சிருவா அந்த டைம்முக்கு
அதுதா ஒங்களுக்கு அதை பழகிட்டதுனால அந்த இதுக்கு கிரேவிங்ஸ்லயே வந்துருது
ஆமா
ஓ கே கே கே
சேர் நல்லா டிரைவிங் கிளாஸ் பண்ணுங்க
ஆ ஓகேங்க
ஆ எனக்கு ஏதோ ஒரு கால் வர்து
ஆ ஓகே ஓகே ஓகே பாய் புரூ ஆ